தா தோழி ஆ கேக்குது தோழி நன்றாக சொல்லுங்கள்
என்ன தோழி உங்களுக் கு ஒடம்புல்லா எப்டி தோழி இருக்குது வெயிலு ரொம்ப இருக்கு தோழி இப்போ உங்க ஊர்ல எப்டி இருக்கு தோழி வெயிலு
இந்த ஊர்ல வந்து ஆனி ஆடி சொல்லுவாங்கல்ல அதனால வெயிலு அவ்வளவா இருக்காது ஆனி ஆடி மாசங்கள் செரி இதலாம் ஏனா வந்து ஆம்மா இப்பதா வந்து நறையா அருவிகள் எல்லா தண்ணி வரும் ஜூன் ஜூலை மாசத்துல வந்து க ஆனி ஆடி மாச க சொல்லுவாங்க அந்த நேரங்கள்ல வெறு மலைகள் தா
அப்டியா தோழி இங்க ரொம்ப வெயிலு ரொம்ப இருக்கு தோழி இங்க ஆமா
தர்ப்பூசணி தண்ணீர் பழம் அதுக் கூட மோரு இதெல்லா எடுத்துக்கோங்க ஒடம்புக்கு
ஆமா தோழி உங்களுக்கு எப்டி மழை பெய்துது காயி போயில்லா உங்களுக்கு அப்டே இருந்தரு
பெகிருனு மழ பெய்யுது இல்லன்னா அது இல்லனா வெயிலு அப்டி இல்லன்னா மழையும் வெயிலு சேருது காலையில எல்லாம் நல்லா மழ இரவு காலே இப்போது வெயில்அடிக்குது பருவ நிலை மாற்றம் ரொம்ப அதனால
ஆமா தோழி இப்போ ரொம்ப இருக்கு தோழி ஜரம் எல்லாம் ரொம்ப இருக்கு தோழி இப்போ
உம் அதான் அதான் சொல்றேன் ல நம்ம சளி புடிக்கிறது இருமல் முக்கியமா தொண்டையில வந்து காதுக்கு கிழ விக் கம்
இப்ப எல்லாம் ரொம்ப காது வலி ரொம்ப வருது தோழி எல்லாருக்கும் கொஞ்சம் சளி வந்தாலே எல்லாரும் காத வலியால த தவிக்கிறாங்க
அது கூட மட்டும் இல்லாம காது வலியோட அந்த வீக்கமும் வருதுல்ல
போ தொண்டெல்லாம் அப்படியே இது ஆயிடுது வறண்டு போயிடுது இருக்கிற வெயிலுக்கு வறண்டு போயிடுது பத்தாததுக்கு அதுல சளி வேற இருந்த காலத்துனால ரொம்ப ஆள ரொம்ப இதாயிடுறாங்க ஒரு மாதிரி ரொம்ப ம் வீக்கா ஃபீல் பண்றாங்க ரொம்ப ஆமா சோர்வா இருந்திருது ஆமா பிடுது பாடி எல்லாம் சோர்வா ஆய்டுது
அது மட்டும் இல்லாம இந்த வேர் குறு சொல்றாங்களா அ அது வேற எல்லாருக்கும் முக்கு முது அதாவது பேக்
ஆஹ முதுகுல முதுகுல என்ன சொல்றது இங்க அப்படி நெத்தில எல்லாம் ரொம்ப வருது
ஆமா கழுத்து பகுதியிலதான் ஆனா அதே இது இப்ப ஒரு சில பேருக்கு வந்துட்டு அம்ம போடுது அது கூட சிக்கன் பாக்ஸ் அதிகமா குழந்தைகளுக்கு வருது
ஆமா தோழி வெயில் காலத்துல தான் உங்களுக்கு வயித்துல ரொம்ப இதயிடும் தோழி வெப்பம் வந்துடும் உங்களுக்கு வயத்துல ரொம்ப ஆமா சூடு ரொம்ப உம் உடம்புல ஏறிடுந்த காலத்துனால அது வந்து அப்படி ரியாக்ஷன் ஆகி உங்களுக்கு அம்ம எல்லாம் போட்டுறது இப்போல்லா
ஆமாம அது மட்டு இல்லாம சூடு நேரத்துல வந்து நம்ம ஏதோ சாதா ஒரு ஒரு துண்டு ரெண்டு துண்டு கறி சாப்பிட்டா கூட அதாவது கோழி கறி சாப்பிட்டா கூட வயிற்று போக்கு வாமிட்
ஆமா இப்போ இப்போ நெறைய இருக்கு தோழி அது வயிற்று போக்கு வாமிட்லா ரொம்ப ரொம்ப அதிகமா
ஆமா அதுவு காய்ச்சல் வந்துருதுல்ல அதனால காய்ச்சல் வந்ததுன்னு சொல்லிட்டு வயத்துக்கு சூடா இருக்க அப்படின்னு சோரி இளநீரு அதுப்புறமா அகரக சொலாங்களா அந்த கடல் பாசிங்கிறது அதுக்கப்புற நுங்கு இந்த தனிப்பு வகைகள் சாப்பிட்டோ அப்படின்னா அது வந்து மறுபடியு நம்மளுக்கு ஆ ரொம்ப சளி புடிச்சிருது அப்ப இதுவு கஷ்டப்பட மாதிரி இருக்காதுவு கஷ்டப்பட்ற மாரி இருக் இருறதுனால ரொம்ப உடம்பே வந்து இல்லாத மா
ஆமா ரெண்டுக்கு நடுவுல ம் ஒடம்பு தா இப்போ ரொம்ப தவிக்கிற மாதிரி இதா இருக்கு சூழ்நிலில இருக்கு தோழி சூடும் பண்ண முடியல அ குளிர்ச்சியு பண்ண முடியல ஒடம்புக்கு ரெண்டு பண்ணா கூட ரெண்டு மாதி ரி உங்களுக்கு அது உடம்புக்கு உங்களுக்கு இது பண்ணுது ஒரு மாதிரி ஆமா தாக்குது ஆமா ஒரு ஒரு இடத்துல சளி வந்து தாக்கிடுது இல்லன்னா
இந்த வயித்து போக்கு ஆமாம முக்கியமா நீங்க இந்த மோர் லா செஞ்சு கொடுங்க நீங்க மோர் எப்படி செய்வீங்க உங்க வீட்டுல
ந சிம்பிள தா இஞ்சி ஆ இது கொத்தமல்லி தயிரு கொஞ்சோ லைட்டாக புளிப்புக்குற தயிர் தயிரு போட்டு ஆமாம் ம் புளிப்புக்குற தயிர் போட்டு அததுல உப்பு கொஞ்சோ போட்டு லைட்ஸ நா லை ட்ட மிக்ஸில ஒரு அரை அரிச்சு நீங்க தண்ணியா ஊத்தி குடுக்கணு ஏ நா பாப்பா சாப்பிடுவா ஏ பையன் சாப்பிட மாட்டா
ஓ சேரி ஆனா நீங்க வெறும்மோர் தயிரே வந்து சும்மா மல்லி இல கருவேப்பில இந்த மாதிரி போட்டு லைட்டா கொஞ்சமா உப்பு போட்டு த மிக்ஸ்சில அரைக்கிறத விட இத கையால இது பண்ணுவாங்கல்ல முட்டை கலக்கறது அதாலம் வந் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது இருக்கும் பச்ச மொளகா அப்ப காரத்துக்கு மொளக எல்லாம் போட மாட்டீங்களா கொஞ்சமா
இல்ல தோழி அது உங்களுக்கு அது உப்பவே போதுமான இருக்கும் உங்களுக்கு உப்பவே அது நல்லா டேஸ்டா நல்லா சுவை சுவைய குடுக்கும் உங்களுக்கு உப்பு கொத்தமல்லி இஞ்சி போட்டாவே போதும் அது ஒரு தனி சுவை அதுல நீங்க அ மிளகா தூள்ல்லாம் போட்டீங்கன்னா அது சுவையை கெடுக்கிற மாதிரி இருக்கும் குஉங்களுக்கு
சரிதான் ஏன்னா வந்து என்னங்க தோழி
நீங்க எப்படி பண்ணுவீங்க மோர்
நாங்க வந்து அதுதான் பச்சை மிளகாய சிறுதுண்டு இஞ்சி மல்லிஇலை கொஞ்சமா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நாங்க அத சொன்ன இல்ல முட்டை கலக்கறோம்னா அதெல்லாம் கலக்கி பண்ணுவோம் உம் இங்க வந்து கார எடுத்த தோடி தான்
காரம் அதிகம் ஆயிடுது
எடுக்கறாங்க ஒரு சிலர் கார் எடுத்தா வச்சு போ போன்னு சொல்றாங்க ஒரு
ஆமா தோழி இப்போ இந்த வெயில் காலத்துல வந்து உங்களுக்கு ஒத்துக்காது வயிறு ஒத்துக்காது உங்களுக்கு இந்த வெயில் காலம் இருக்கு இருக்கிற வெயிலுக்கு நீங்க இன்னும் கொஞ்ச காரம் சூடு ரொம்ப சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயித்து போக்கு தான் வய்த்து போக்கு வயித்து வலி அதெல்லாம் துடிக்கிற மாதிரி ஆயிடும் நம்ம பா
அத விட இன்னொன்னு முக்கியமான விஷயோ பாத்தீங்கன்னா ஆ இது இருக்கு பாத்திருக்கீங்களா மா தண்ணீர் பழோ தர்பூசணி அது கூட இப்ப வந்து எல்லாமே சே
ஆமா தோழி எல்லாத்துலயு ரொம்ப செயற்கை ஆயிடுது தோழி இப்போ எல்லாத்துலயு நல்ல ரொம்ப அதிகமா கெடைக்கணுன்னு சொல்லி நல்லா விற்பன பண்ணணுன்னு சொல்லி எல்லாத்திலயு ஆ செயற்கை சேர்
செயற்கை உரங்கள் சேக்கறதுனால நம்மளால நிம்மதியா திருப் தியா வாங்கி சாப்ட முடில கொழந்தைகளுக்கு கொடுக்க முடில அதிகமா சாயோ சேக்கறாங்க பழுக்காத பழத்த பழுக்கற மாதிரி ஒ ரு நல்ல சு வை இல்ல ரொம்ப வந்து கஷ்டப்பட்ற மாதிரி இருக்கு இவங்களாலேயே நம்மளுக்
ம் பெருசா ஆகணுன்னு சொல்லி அதுல ரொம்ப மருந்தெல்லா யூஸ் பண்றாங்க
அதுவு கெட்டு போயிடுது சீக்கிரமா அது மருந்து சேக்கறனால முன்னாடி காலத்துல எல்லா நம்ம தர்பூசணி தண்ணீர் பழத்த வெட்டி ஒரு அஞ்சு நிமிஷோ பத்து நிமிஷோ வெளில வச்சா கூட அது எதுவு ஆகுறது இல்ல இப்போ பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி அழுகிப் போன மா
ஆமா தோழி சீக்கிரமா அழுகிடுது இப்பல்லா பழோல்லா சீக்கிரோ அழுகிடுது உங்களுக் கு வீட்ல வெச்சு சாப்டற மாதிரியே இல்ல உங்களுக்கு ஒரு ஒரு நாள்தா அதுக்கு ரெண்டாவது நாள் நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி அழுகிப் போயிடுது உங்களுக்கு பழோல்லா இல்லன்னா எல்லாத்துலயு செயற்கை இருக்குதுல்ல உங்களுக்கு செயற்கையே இல்லாத பழோ சீக்கிரமா கெட்டுப் போகாது உங்களுக்கு அதுல செயற்கை ரொம்ப இருக்கற காரணத்தால சீக்கிரமா கெட்டு போயிடுது
சரிதா இருந்தாலு வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணும் போது நம்ம கொழந்தைகள பத்
ஆமா தோழி அவங்களுக்கு அவங்களோட வியாபாரமாதா பத்தி அவங்க யோசிக்கிறாங்க தோழி அவங்க சுற்றுச்சூழலயோ இல்ல கெட்டுப் போகுது அதனால ப்ப பாப்பா பசங்களோட உடம்பு எல்லா கெட்டு போகுது அத் இதலா யோஸிக்குறதில்ல
உ வேற வழி இல்லாம நம்மளு வாங்கிஸ் சாப்பிடுறதா இருக்கு ஏன்னா வந்து வெயில் காலோ நம்ம வந் உ நம்ம தா நம்ம ஒடம்ப பாத்துக்கணு குளிர்ச்சியா வச்சுக்கணு குளிர்ச்சியா வைக்காம விட்டுக்கிட்டோனா அதுவு ரொம் ப பாதிப்ப கூடு பெண் பிள்ளைகளா இருந்த அது ஒரு பாதிப்பு ஆண் பிள்ளைகளா இரு
இப்போ சாப்பிடுற கோழிக்கறிக்க காரத் னால ரொம்ப பா பசங்கள்ல்லா சீக்கிரமா பெரிய மனுஷ ஆய் ராங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க அதுக்கு வயத்துக்கு குளிர்ச்சி அவங்களோட பாடிக் அவங்களோட ஓடம்புக்கு தகுந்தமா
ஆனா அந்த களி சொல்லுவாங்கல்ல கம்பங்கூழ் அ கூழு அ கேழ்வரகு உளு ந்து உளுந்தங் கஞ்சி கம்பங் கூழு
அந்த மாதிரி பசங்க புடிக்கவே மாட்டேங்குது இப்ப இப்ப இருக்கிற பசங்களுக்குல்லா அந்த மாதிரி
அதா இந்த மூணு சாப்பிட்டீங்கன்னா அதாவது கேழ்வரகு உளுந்து கம்பங்கூழ் இதெல்லா சாப்ட்டீங்கனா அப்டின்னா கொஞ்சோ ஒடம்பு குளிர்ச்சியா இருக்கு நம்ம வயிரு ரொம்ப நல்லா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அதெல்லா செய்து குடுங்க பசங்களுக்கு ஏன்னா நம்மதா நம்ம உயிரை கனுரநம்ம குழந்தைகளையு பாத்துக்கணு நம்ம கையில தா இருக்கு அதெல்லா கண்டிப்பா நம்ம ஆ நாங்கல்லா செய்றோ எங்க கொழந்தைக்கு வந்து நாங்க என்ன பண்ணுவனா கம்பங்கூழ் இருக்குல்ல கேழ்வரகு சொல்லுவல அத வந்து போ பொடியாவு இருக்கு அப்டி இல்லன்னா அது முழு மையா வந்து இரவே ஊற போட்டு காலையில வந்து காலை நேரத்துல மிக்சியால நல்லா அத அரைச்சோ அப்படின்னா ஒரு பால் மாதிரி வரு அந்த பாலுல நாட் டு சக்கர இல்லக்கருப்பட்டி இது போட்டு நல்லக்கிண்டி குடுத்தோ அப்படின்னா அது வந்து ஒரு இது மாதிரி இருக்கு சாப்டுவாங்க அப்டில்லன்னா வெறு ஆ
விடுவாது ஒரு நாஸ்டா சாப்டற மாதிரி அது து இது பண்ணிடு
ஆமா ஆமாமா அந்த மாதிரிஆய்டு கொழந்தையளுக்கு ஆம்பள பயங்களுக்கு அ குடுப்பேனா அப்படி இல்லைன்னா நீங்க போட் பொடியா வாங்குறீங்க அப்டின்னா அந்த பொடிய பால் அல்லது தண்ணீர்ருக்குல்ல தண்ணீர்ல அடுப்புல வைக்கிறதுக்கு முன்னாடி ஒர் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்ல வெர் வெறு தண்ணில கலக்கிட் அதாவது கலக்கனதுக்கு அப்புறமா ஆ இது இருக்குல்ல அடுப்புல வச்சு கொதிக்க வச்சு அது கொஞ்சோ கொதிச்சு வரும்போது நாட்டுச்சக்கர இல்ல கருப்பட்
ஆமா தோழி நானு எ பை பையனுக்கு அப்படிதா தோழி வீட் வீட்லதா சரலாக் மாதிரி செஞ்சு நெறைய ஊட்னே தோழி வீட்லதா செஞ்சே நா
அது சரலாக்குங்கிறது வேறத்தோழி ம் கண்டிப்பா தோழி மறுமுறை வந்து நீங்க பாக்கு போது குழந்தைக்கு நீங்க எடுத்துட்டுவாங்க சேரிங்களா கண்டிப்பா
அப்படியா தோழி ஆமா ஆம் தோழி ம் உங்களோட பேசனது ஒரு நே றைவா தோழி மீண்டும் பேச ம் பொழுது வரைக்கும்தா நன்றி வணக்கம்